ஹலோங்களா ஆ கேக்குதுங் ஆ கேக்குதுங்க
எப்டிருக்கீங்க
நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே
பேசறிங்க நேத்து நம்ம பேசுனதுக்கு அமௌண்ட் ஆட் ஆடாகவே இல்லல்ல இல்லைங்களாப் பாத்தீங்களா நீங்க
ஓகே நம்ம அதப் பத்தி வேற இதுலப் பேசலாமா
சேரிங்க சேரி
ஆமா இப்ப நம்ம எ எதப் பத்திப் பேஸ்லா
ஆ அதாங்க நம்ம சமூக இதப் பத்திப் பேசலா சொசைட்டிப் பத்தி இப்ப எப்டி இருக்கு முன்னாடி எப்டி இருந்துச்சு அப்டின்றதப் பத்திப் பேசலா
ஓகே கண்டிப்பா பேசலா இப்ப சமூகம் அடின்னு எடுத்துக்கிட்டோ அப்டின்னா ஆ மனிதர்கள் ஒன்றிணைந்து வாழ் வாழ்றோ இல்லையா சோ அதத்தா வந்து ஒரு சமூகம் அப்டிங்கறோ ஆ மண் மனுஷங்க யாரு தனியா வாழ முடியாது இல்லையா நீ என்ன வேணாப் பண்ணிக்கோ நா என்ன வேணாப் பண்ணிப்பே அப்டின்னு சோ எல்லாருமே சேந்து வாழ்றதுதா வந்து சமூகம் அப்டின் சொல்றோ ஆ இவுங்க வந்து வேற ஒரு பிறரோடு வாழ்றப்பத அதாவது மத்த மத்தக் குடும்பத்தோடலா சேந்து இணைந்து ஆ ஒரு ஊர்லயோ அத வா வாழ்றப்பதா வந்து அந்த வாழ்க்கையே வந்து முழுமைப் பெறுது நா தனியா இருந்தாலா ஒண்ணுமே இல்ல சோ எ இஷ்டத்துக்கு இருப்பே நா இஷ்டத்துக்கு போ வருவன்னா அதுல ஒண்ணுமே இல்ல சோ அ குடும்பம் அ பள்ளி ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக் காரங்க அப்பற ப வேலக்கி போனோனா அங்க வேல பாக்றவங்க சோ அத எல்லாருமே சே சேந்தது தா வந்து ஒரு சமூகம் அப்டின் சொல்றோ நீங்க என்ன சொல்றீங்க சமூகம்னா
இப்போ சமூகம் பத்தீங்ன்னா நீங்க சொன்னது அது அதே தா ஆனா முன்ன இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு நெறைய வந்து பாத்தீங்ன்னா வித்தியாசம் இருக்கு இப்ப நா நாங்க வந்து வாழ்ந்த எடம் பாத்தீங்கன்னா ஒரு மலையில வந்து நாங்க வாழ்ந்தோ அப்போ மலையில இருக்ற மக்கள் வந்து எப்டி இருப்பாங்க அவங்களுடைய இயல்பு என்னா அவுங்க எப்டி நடந்துக்குவாங்க அவங்ளுக்கு என்னப் புடிக்கு எப்டி அவங்க வாழ்க்கை முறை இருக்கு என்னன்றதெல்லாமே பாத்தீங்ன்னா அது அது பிளைன்ஸ்ல இருக்கறவங்ளுக்கு வந்து தெரியாது இல்லயா அதே மாதிரி இங்க இருக்குற ம க்களுடைய வாழ்க்கை முறை எப்டி ஒரு கிராமமா இருந்தா எப்டி இருப்பாங்க நகர்ப்புறமா இருந்தா எப்டி இருப்பா என்ன ஏதுன்றது வந்து எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்குல்லா வந்து அந்த கால த்துலலா நம்ம வந்து ரொம்போ சுத்தி பாக்குறதோ இல்ல வந்து மனிதர்கள பத்தி தெரிஞ்சுக் க்கிறதோ ஒரு எடத்தப் பத்தித் தெரிஞ்சுக்றது அந்த மாதிரி எல்லா இருந்ததேக் கெடையாது இப்பப் பாத்தீங்கன்னா ந இப்பவு அதே மாரிதா நம்ம அங்கப் போணு இங்கப் போணுன்னு அவசியமே இல்ல ஆனா ஒரு ஃபோன் எடுத்தோ அப்டின்னா எந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் அங்க என்னென்னல்லா இருக்கு எப் எப்டியெல்லா போலா யாரப் போய் பாக்லா எப்டி வந்துட்டு நம்மப் போலா யார் மூல்யமாப் போலா எங்கப் போய் தங் எல்லாமே வந்து தெரிது இல்லேங்ளா
கண்டிப்
நம்மளுடைய இது சமூகம் பாத்தீங்ன்னா ரொம்போ ரொம்போ வந்துட்டு அதி வளர் ச்சியா வந்து போயிட்டே இருக்கு நம்ம எவ்ளோ போது அப்டின்றத வந்து நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு போது இப்போ நம்ம நகர்ப்புறம் கிராம மு வாழ்க்கை முறை மட்டு இல்லாம வெளிநாடுகள்ல எப்டி இருக்கன்றதக் கூட வந்துட்டு நம்ம ஃபோன் மூலியமாவே தெரிஞ் க்லா அந்த மாதிரி இப்ப ஆயிருச்சுன்றே
கண்டிப்பா இப்ப அப்டி ஒரு சமூகத்தோட வளர் ச்சிதா ஒரு நாட்டோட வளர்ச்சியே அப்டிங்கறப்ப இது வளர்றதுல நமக் க்கு வந்து அ ஒரு நல்ல பெரும தா சோ மக்கள் வந்து ஒத்துமையாவு அன்போடையு ஒரு பண்போட ஒழுக்கத்தோட வாழ்ற ப்பதா அந்த சமூகமே வந்து முன்னேற்ற
ஆமாங்க ஆனா வந்து அந்த காலத்துல இருந்த அளவு க்கலா வந்துட்டு இப்போ ஆ இல்ல இல்லேங்ளா நறைய தவறுகள் வந்து நடக்குது கொள்ளை நடக்குது அப்புற பாத்தீங்ன்னா திருட்டு நடக்குது அந்த மாதிரி எத வச்சு நடக்குது அப்டின்னா இப்போ வந்துட்டு ஒரு திருடனு ஒரு பணக்காரரு வந்து ஃபேஸ்புக் மூலியமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன் வச்சுக் குங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க போடுற அப்டேட்ஸ் நா இங்க இருக்கே நா இங்கே போறே என்னோட வீட்ல இப்டி எல்லா இருக்கூ ஹோம் டூர் பாருங்க அத இப்ப எல்லாத்தையுமே வந்துட்டு திருச்சனுக்கு வந்து வெட்ட வெழியா காம்ச்சு குடுத்தர்றாங்க
கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னது வந்து காக்கிச் சட்டை அப்டின் ஒரு படத்துல வரு இல்லையா நீங்க சொல்றது அந்த காமெடியா வரு ஆ கோட் சீனா நீங்க சொல்றது ஆமா அதே சீன் தா நல்லா இருக்கு சொல்லுங்க
எல்லாத்தையுமே வந்து காம்ச்சறாங்க நா இந்த ஊருக்கு நா வந்து போறே என்னோட வீட்டுல யாருமே இல்ல நாங்க எல்லாருமே வந்து வெக் கேஷன்காக வந்துட்டோ ஒரு மாசமாகும் நாங்க வரதுக்கே அப்டினும் போது அவங்களோட ஃபாலோவர்ஸ்ல இருக்க திருடனங்களுக்கெல்லா ஒரே குசியாயிரும் ஆடாடா நம்ம ஒரு மாசத்ல எப்ப வேணாலு போய் எத்தன தரவ வேணாலு திருடிட்டு வரலான்ற மாதிரி ஒரு ரோட் மேப்ப வந்து அவங்களே போட்டு குடுத்துர்றாங்கன் வைங்களே இது உண்மையா இல்லையா யோசிச்
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப சமூகம் அப்டி ஆயிருச்சி இந்த மாரி நெகட்டிவிட் டிஸ் இருந்தாலுமே வந்து சமூகத்துல வந்து ஆ எ எ எந்த விதத்துல முக்கிய பங்கு வகி கிதுனா இந்த கல்வி மருத்துவம் சுகாதாரம் தொழில்நுட்பம் அந்த மாரி துறையிலல்லா அதோட வளர்ச்சிக்குலா சமூகம் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக் க்கு என்ன நெகட்டிவ்ஸும் இருக்கு அதே மாரி பாசிட்டிவ்ஸும் இருக்கு முன்னாடி டிய கம்பேர் பண்றப்ப எவ்ளவோ முன்னேற்றமும் அட அடைஞ்சிருக்குல்லையா சமூகத் துல முன்னாடியல்லா வந்து
ன்னா மருத்துவம் எல்லா வந்து ரொம்ப ஒரு நல்ல நெலமைக்கு வந்திருக்கு அந்த காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேருந்து வசதியே இருக்காது ஒரு மருத் துவமனைக்கு போறதுக் ரொம்ப தூரமா இருக்கும் அவங்க ஒரு ஆட்டு வண்டியோ மாட்டு வண்டி டியோ இல்ல வந்துட்டு ஏதோ ஒரு வண்டிய புடிச்சு அவுங்க ரொம்ப தூரோ வந்து ஒரு கொழந்தை பெறக்றதா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு ஆக் சிடென்ட் இதெல்லா ரொம்ப வந்து கஷ்டப்பட்ருக்காங்க அந்த காலத்துல செரியான மருத்துவ சிகிச்சை இல்லாததுனால பாத்தீங்ன்னா எங்க அம்மாவோட தங்கை கூட எறந்திர்க்காங்கன் அம்மா சொல்லியிருக்காங்க என்னன்னே தெர்ல கால் வீங்கிட்டே இருந்தது நாங்க வந்துட்டு இங்க கொண்டு போய் காம்ச்சோ அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்க நீங்க வந்துட்டு டவுனுக்கு தா போனுனு சொல்லி சொன்னாங்க அங்க போய் காம்ச்சப்ப டாக்டர் இல்லனாங்க வீட்டுக்கு வந்து பா இப்ப ரெண்டு நாள்ல எறந்துட்டா அப்டின்னல்லா சொன்னாங்க அந்த மாதிரி எல்லா பத்தீங்ன்னா இப் இப்போ கடையாது நவீன காலம் ஆயிரு சு நமக்கு வந்து வயித்ல ஏதா பிரச்சன இருந்துச்சுன்னா ஸ்கேன் மூலயமாவே நம்ப வந்து முக்காவாசி தெரிஞ்சுக்லா இல்ல பிளட் டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்லா அந்த மாரி மருத்துவ முறையில வந்து ரொம்ப ஒரு நல்ல வளர் சிக்கு தானோ
ஆ கண்டிப்பா கண்டிப்பா மருத்துவத்துல எவ்ளோ வளர்ச்சி இருக்கு அப்பல்லா வந்து ஆ கர்ப காலத்துலல்லா நறைய பெண்கள் கொழந்தைகள்லா இறப்பு சதவீதம் அதிகமா இருந்துச்சு அதெல்லா எவ்ளவோ இப்ப வந்து பரவால்ல ஆ மோஸ்ட்லி கொறைஞ்சிருச்சு நையன்டி நைன் பர்சன்ட்டு வந்து அந்த இறப்பு விகிதம் கம்மியாயிருச்சுனே சொல்லலாம் அப்டியே ஏதாது ப்ராப்ளமா இருந்தாலு அந்த டூ மந்த் ஸ்கேன் ஃபோர்த் மந்த் ஸ்கேன்லயே வந்து கண்டுபுடிச்சி அத அப்பவே சரி பண்ணிறாங்க அதனால அந்த அந்த ஒரு சமூக முன்னேற்றத்தால அந்த தொழில்நுட் பம்ல நெறைய முன்னேற்றம் அடஞ்சதால இப்ப ஆ எவ்ளவோ விஷயங்கள் இப்ப மாறிருக்கு அ ஏழை எழிய மக் களுக்கு ஆமா உதவி செய்றதே நமக்கு ஒரு பொறுப்பு யா அதுவு ஒரு சைடு நா இங்க ஒவ்வொரு மனுஷனுக்குமே சமூகத்துல வந்து ஒவ்வொரு கடமருக்கு அதே மாரி பொறுப்புன் எடுத் த்துக்கிட்டோனா அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்றது நம்ளோட பொறுப்பு தானே தவிர அத நம்ம பெரிய மனசு நமக்கு அவங்களுக் தர்மம் செய்றோ அந்த மாரில்லாம் கெடையாது அது
ஆமா ஆமா அத நம்ம இப்ப எப் பிடின்னா இந்த காலகட்டம் நம்ம ஒருத்தங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவப்படுற அதாது ரொம்ப தேவப்படுற நேரத்துல நம்ம உதவி பண்ணோ அப்டின்னா என்னிக்காது ஒரு விதத்துல கடவுள் வந்து அது ஒரு நாலு விதா வந்து நமக் கொண்டு வந்து சேத்துவாரு அது நமக்கு வந்து தெரியாது நம்ம நெனைப்போம் இவங்கள்க்கு உதவி பண்றதுல என்ன இருக்கு பண்ணா என்ன அப்டின் சொல்லி நெறைய பேர் நனைக் கிறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த மாத்ரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க தெரிஞ்சு போனா ஐயோ நமக்கு யாராவ்து ஒரு உதவி பண்ணிருந்தா நல்லா இருந்துர் க்குமே அப்டின் சொல்லி நனைக்கிற எதுவும் இருக்கு இப்ப நீங்க சொன்னதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்மளோட மருத்துவத்த விட வந்து அதிகமா வேலை வாய்ப்புகள் முன்னெல்லாம் வந்து படிச்சவங்களுக்கு ஆமா எங்க போய் வேல தேடனும் நியூஸ் பேப்பர்ல பாப்பாங்க போய் பாப்பாங்க அதுக்குள்ள நறைய பேர் எடு துருப்பாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்சப் பட்டாங்க இப்ப வந்து அந்த மாரி கடையாது யார் வேணாலும் ஆ எந்த ஒரு வலைத்தளங்களா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆப் மூலியமா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு செய்தி பாக்றதா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஒரு செய்தி தாள் மூலியமா இனும வேலை வாய்ப்புகள் வந்து எங்க எங்க எந்தெந்த ஊர்ள எவ்ளோ இருக்குன்றது நம்மளால வந்து செ ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா
இன்றைய காலத்துல பாத்திகன்னா சமூக ஊடகங்கள் வந்து ஒரு பகுதியாவே ஒரு சமூகத்துல இந்த ஊடகங்கள் அப்படிங்கறது ஒரு பகுதியாவே மாறிடுச்சு அதனாலதா நம்ளால ஈஸியா ஒரு தகவல பகிர முடியுது மக்கள வந்து ஒரு கனெக்டிவிட்டில வச்சிருக் க்க முடியிது அப்படி வச்சிருக்க முடிறதாலதான் வந்து நமக்கு வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் நமக்கு வேற எதாது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா நப்ளால உக் ஒடனே கண்டுபுடிக்க முடியுது ஓகே நமக்கு இந்த எடத்துல இந்த ஆப்பர்சு னிட்டி இருக்கு அப்டின் சொல்ட்டு இந்த ஊடகங்கள் இந்த சமூக வளர்ச்சியாளர் தா வந்து நம்ளால அத பொறுப்பாவு பயன்படுத்த முடியிது ஓகே இந்த சமூக வலைத்தளத்த வந்து இப்டி பயன்படுத்தணும் இந்த வலைத்தளத்துல நம்ம அப்டி இருக்கணு அப்டிங்கற
அதனால நெறைய கல்யாண ஆயி வீட்ல இருக்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலைக்கு வந்து கிடைக்குது கிடச்சா அவங்கனால வந்துட்டு அவங்க தேவைக்கான ஒரு ஊதியத்த வந்து அது மூலியமா எடுத்துக்க முடியுது அந்த விதத்துல பாக்கும் போது இந்த சமூகம் வந்து விட்டு இப்டி வளர்ச்சி அடஞ்சது ஒரு நல்ல ஒரு விஷயம்தா அப்டின்னு சொல்லி நா நினைக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொருவரு இந்த சமூக நலனுக்காக பாடுபடணும்னு நினைக்கிறாங்க எனக்கு என்ன அப்டின்னு இருக்காம ஒங்க
ஆமா அது ஒரு சின்ன குப்பயா இருந்தாலு அத எடுத்து வந்து குப்பத்தொட்டில போடணு அப்டி ஒரு பத்து பத்தாயிர பேர் போட்டாங்கன்னா பத்தாயிர பேர் போட்டாங்க ன பத்தாயிர குப்பைகள் வந்து வில்லாம இருக்கும் இல்லங்களா
கண்டிப்பா கண்டிப்பா சோ அந்த மாரி பொது ஸ்டாக்ஸ் சேவைன்னு சொல்ல கூடாது அது வந்து நம்மளோட பொறுப்பு செய்ய வேண்டிய
ஆமா அது நமக்கு தேவதானங்க ஏன்னா இந்த பூமி வந்து ட்டு எல்லாருமே பயன்படுத்துறோ எல்லாத்துக்குமே தேவ அப்டின்னு பாக்கும்போது இது வந்து அத நம்மளுடைய ஒரு அவசியமாதா நா நினைக்கிற
கண்டிப்பா இப்ப நம்ம வளர்ச்சி பாதையில போகணு அப்டின்னா இந்த கல்வியறிவு ஒழுக்கம் ஒற்றுமை பொறுப்புணர்வு இப்டி இந்த விஷயத்தோடல்லா நம்ம இருந்தோ அந்த மாதிரி ஒரு நல்ல சமூகத்துல வாழ்ந்தோ அப்டின்னா நம்ம கண்டிப்பா நம்மளு வளர்ச்சி பாதையில போ முடியு அந்த சமூகத்தையு ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியு அப்டின்னு நா நினைக்கிற சமூகம் நல்லா இருந்தா தா வந்து வாழ்க்கையே நல்லா இருக்கும்
ஆமா எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு பெரிய இடத்த வந்து புடிச்சிருக்கு அந்த மாதிரி எல்லாருமே அந்த சமூகத்துக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லி நினைச்சா மட்டு மட்டு தா எல்லாமே வந்து நல்ல விதமா இருக்கும்ன்னு சொல்லி நா நினைக்கிறங்க
கண்டிப்பா தோழி நம்ம இத பத்தி இன்னொரு கால பேசலா தோழி டைம் முடிஞ்சுச்சு நன்றி தோழிகம்